ஹலோ
ஆ கேக்குதா
ஆ ஹலோ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே சிஸ்டர்
நீங்க நல் ஆ நா நல்லா இருக்கேங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க சிஸ்டர் உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க என்ன சாப்ட்டீங்க
ட்ல எல்லாரு நல்ல இருக்காங்க இன்னைக்கி சன்டேலங்க இன்னைக்கி ஸ்பெஷல் வந்து நான்வெஜ் தா
ஓகே ஓகே சிஸ்டர் எங்க வீட்லயு நான்வெஜ் தா எப்டி இருக்கீங்க உடம்பு எப்டி இருக்கு
ஓகே நல்லா இருக்கே உடம்பெல்ல நல்லா இருக்குங்க உங்களுகெல்லா ஹெல்த் எப்டி இருக்கு ஓகேவா
ஓகே சிஸ்டர் எனக்கு ஓகே தா
அப்டிங்களா உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க
எனக்கு ஒரு கொழந்த சிஸ்டர் ஒரு பைய
ஓ எனக்கு ஒரு பைய ஒரு பொண்ணுங்க
ஓகே சிஸ்டர் படிக்கிறாங்களா
ஆ பைய பைய செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறானுங்க பாப்பாவுக்கு ரெண்டு வயசுதா ஆச்சுங்க
ஓகே சிஸ்டர் எ பைய தேர்டு ஸ்டாண்டர்டு படிக்கிறா சிஸ்டர் ம் உங்க ஊர்ல மழலா எப்டி சிஸ்டர் இருக்கு
எங் எங் இங்க ஊர்லெல்லா செரியான வெயில் தாங்க மழையில இனி ஆரம்பிக்ல உங்க ஊர்ல எப்டி இருக்குங்க மழையில
இங்கையு அதேதா சிஸ்டர் லைட்டா வருது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அதோட ஸ்டாப் ப்பாய்க்குது வெயில்தா சிஸ்டர் தாங்க முடியல
ஓஹோ அப்படிங்களா சரி சரிங்க எங்களாது ட்ரிப்ல்லா போயிருக்கீங்களா ஃபேமிலியா ட்ரிப்ல்லா போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கோ சிஸ்டர் ஊட்டி கொடைக்கானல் நறைய எல்லா எடமு சுத்தி பாத்திருக்கோ சிஸ்டர்
அப்டிங்களா ஊட்டில போய் பாத்துருக்கீங்களா அந்த பூக்கள்ளுக்கு சொல்லி ஒரு காட்சி இருக்கு இலைங்க அந்த மாரிலா பாத்துருக் இருகீங்களா இங்கெல்லா பாத்தீங்கன்னா ஒரு மாரி பூக்கள் தா இருக்கு அங்கெல்லா பாத்தீங்கன்னா எல்லா கலர்லயு பூக் கள் இருக்கு இல்லைங்க
ஆமா சிஸ்டர் பாக்கவே அழகா இருக்கு ஆனா அங்கிருந்து வாங் ட்டு வர்லானு நனப்போ இங்க வந்தா அது சர் நம்ம மண்ணுக்கு அது சரியா வராது அதனால வாங்கிட்டு வந்தது இல்ல சிஸ்டர்
அ அப்றோ அந்த போம்போது அந்த ல ஃபால்ஸ்ல சுத்தி சுத்தி பாக்கும்மோது நின்னு நின்னு பாக்கும்மோது அந்த அருவி கொற்ற எடோ அந்த மாரில்லா பாத்திருக்கீங்களா அதெல்லா நல்லா இருக்கு இல்லைங்க
ஆமா சிஸ்டர் சூப்பரா இருக்கு லைஃப்ல நா ஒரு ரெண்டு மூணு வாட்டி போயிருக்க ஆனா திருப்பி போணுனு ஆச போனு சிஸ்டர் எங்க கரெக்ட் தா செலவு வரது ஆட்டோ ஓட்றாரு எங்க ஹஸ்பண்டு செலவுக்கு சாப்படுறதுக்குமே கரெக்ட்டா இருக்கு எங்க டூர்ல்லா சுத்தலா அவ்ளோ ஒன்னு டைம் இல்ல சிஸ்டர்
அ அப்டிங்களா சேரி சேரிங்க
ம் இப்ப நெக்ஸ்ட்டு மந்த் து பும்ம மும்பை போலான் இருக்கோ அங்க ஒரு தர்கா இருக்கு நாங்க முஸ்லிமு
இப்ப நீங்க முஸ்லீமா சேரி சேரீங்க
ஆ அங்க ஒரு தர்கா இருக்கு அங்க போய் சுத்தி பாக்கலான்ருக்கோ
சேரி சேரி மும்பை போனா கண்டிப்ப மும்பை கேட்க்கு போங்க அந்த சைடு சூப்பரா இருக்கும் போய் பாருங்க
ம் ஆமா சிஸ்டர் அப்புறோ
ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க அந்த சைடு மும்பை சைட்லா போயிருக்கேங்க சூப்பரா இருக்கு அப்டின்னுல்லா சொல்லிருக்காங்க
ஓ நாங்க இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் போ போறோ
ஓ ஓ அப்டிங்களா சரி போய் கண்டிப்பா பாருங்க எல்லா சுத்தி பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கு அதெல்லா மெமரிஸ் பண்ணிட்டு வாங்க
ஓகே சிஸ்டர் அப்பறோ சிஸ்டர்
அங்க ரீசென்ட்டா எங்க மளிகை சாமான திங்க்ஸ்ல்லா எங்க வாங்க போனீங்க
இங்க இருக்க லோக்கல் மார்க்கெட்டு அதுக்கப்புறோ சில நேரோ இங்க பெரிய பெரிய ஸ்டோருங்க இருக்கு அங்க வாங்குற சிஸ்டர்
ஓ அப்டிங்களா சேரி சேரிங்க ஓஹோ சேரி சேரிங்க திங்ஸ்ல எப்டி ம ந்திலி ஒரு தடவ வாங்கீவீங்களா மாசத்துல ஒரு தடவ வாங்ககீவீங்களா இல்ல எப்படிங்க
நா‌ த்ரீ மந்த் ஒர்க்கா வாங்குவ சிஸ்டர் சில ச டைம்ல பக்கத்துல இருக்க கடைகள்ல வாங்கிப்போ
ஆ சேரிங்க
சில டைம் காசு இருந்துச்சு தேதி பொறந்து அப்டின்னா பெரிய ஸ்டோர்ல போய் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போ சிஸ்டர்
ஓ அப்டிங்களா சேரி சேரிங்க இந்த ஃபோன் இதுல ஆன்டைன்ல ஷாப்பிங் பண்றத பத்தி என்ன நனைக்கிறீங்க
ஆன்லைன்ல நம்பளுக்கு ஆனா ஈஸியாதா இருக்கு ஆனா இருந்தாலு நமக் பக்கத்து கட்ல்ல போய் வாங்குறது பெஸ்ட்ன்னு நனைக்கற சிஸ்டர் ஏனா அவுங்களு நம்பள நம்பின்னு கட வச்சிருக்காங்க அங்க வாங்கறது கொஞ்சோ பெஸ்ட்டுன்னு நனைக்கிற நீங்க என்ன நனைக்கிறீங்க
நா வந்து என்னன்னாங்க நா வந்து மந்த்லி எப்டின்னா எங்க மாமியார் எனக்கு வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க நா அது போக எனக்கு தேவனா வந்து நா பக்கத்துல தா போய் வாங்குவ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அந்த மாரி போய் வாங்கிகுவங்க அதுவு போக தேவனா பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டுக்குவ பாத்து எல்லா லிமிட் பண்ணி அவங்க எப்படி வாங்கிருக்காங்க பொருள் எல்லா எப்டி இருக் எப்டி இருந்தாலு நம்
ம் சேம் அதேதா சிஸ் சர் பாப்பே ஒருத்தவங்க வாங்கிருக்கது போட்டோ எப்டி இருக்கு அப்டின்னு அது நல்லா இருந்துச்சுன்னா அத ட்ரை பண்ணுவ இல்லாட்டி என்னங் சிஸ்டர்
ஒரு ட்ரெஸ் வாங்குனாலே அத பாத்து எப்டி இருக்குன் பாத்து தானங்க வாங்க போறோ
ஆமாமா ஆனா எனக்கு கொஞ்சோ பிக் சைஸ் ட்ரெஸ்சு வரு அதனால நா என்ன பண்ணுவ ஆன்லைன்லயே கொஞ்சோ எனக்கு பெஸ் டா இருக்கு அதனால நா ஆன்லைன்லதா நறைய பர்ச்சேஸ் பண்ணுவ சிஸ்டர் ட்ரெஸ் எல்லா எ பையனுக்கு அங்கதா இந்த பனியன் பண்ட் மாரி
ஆ சேரி சேரி என்ன படிச்சிருக்கீங்க
என்னா சிஸ்டர்
என்ன படிச்சிருக்கீங்க
நானா சிஸ்டர் நா செவன்த் தா சிஸ்டர் படிச்சிருக்க
ம் அப்டிங்ளா அதுக்கு மேல படிக்கிலீங்ளா
படிக்கல சிஸ்டர் அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா இப்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இப்ப ட்ரை பண்லான்ட்ருக்க சிஸ்டர்
இப்ப கண்டிப்பா நீங்க ட்ரை பண்லாமே கரண்ட்ல படிக்கலால்லிங்க
அதா அதா ட்ரை பன்லான்ட்ருக்க சிஸ்டர்
கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களுக்குன் ஒரு லைப் வேணு உங்களுக்குன்னு ஒரு படிப்பு மெமரிஸ்லா கண்டிப்பா தேவ இல்லைங்க பின்னாடி ப்யூச்சர்ல உங்க கொழந்தைங்களுக்கெல்லா நல்லா பெனிஃபிட்டாகு
ஆமா கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கீங்ளா சிஸ்டர்
இல்ல சிஸ்டர் நானு வேல படிக்கல வழில இருக்கீங்க
என்ன சிஸ்டர்
நானு மேல படிக்கலாங்கறத ஐடியால தா இருக்கேங்க
ஓகே ஓகே ஓகே படிப்புதா இப்ப சிஸ்டர் முக்கியோ எ பையன்ட்ட கூட நா அதா சொல்ற நல்லா படிச்சிக்கோ படிச்சிக்கோ நீ நீ வந்து அம்மாக்கு சம்பாதிச்சி போட்றியா இல்லியோ ஆனா ஒ லைஃப் நீ நல்லா பாத்துக்கணு படி படின் தா சிஸ்டர் சொல்ற அவனு படிக்கிறா என்ன பண்ண போறான் தெர்ல
எத்னாது படிக்கிறான்ங்க தம்பி
தடு தா படிக்கிறா ம் சின்ன பைய தா
ம் அப்புறோ சிஸ்டர்
இன்னிக் காலைல எங்கயு வெளில போலீங்ளா
எங்க சிஸ்டர்
இன்னிக்கு சண்டே எங்கயு வெளில போலீங்ளா
இல்ல சிஸ்டர் சண்டேல்லா இல்ல எங்கல் நனச்சா நாங்க வெளிய பேருவோ இன்னிக்கு எங்கயு போல ம மந்த் எண்ட் ஆய்ருச்சில்ல கொஞ்சோ மணி ப்ராப்ளமா இருக்கு அதனால போல
நீங்க சிஸ்டர் எங்கயு போலயா
இல்லைங்க நாங்க இனிமேல்தா போகணுங்க
ம் ஓகே ஓகே உங்க ஊர்ல எல்லா அந்த மல்லிக சாமா இதெல்லா கொஞ்சோ கம்மி ரேட்டுக் கடைக்குமா காய்கறி பழங்கள்
ஆ எல்லா கடைக்குங்க எங்க எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கழமனாலே சந்தயெல்லா போடுவாங்க சந்தைல அந்தமாரி கம்மி கமியா கடைக்குங்க
ஃரெஷ்ஷாவு இருக்குமா
ஆ நல்லா ஃரெஷ்ஷாவு இருக்கு
ம் சேரி சேரி ஓகே ஓகே சிஸ்டர் எங்க ஊர்ல எல்லாமே அவ்ளோ ஒன்னு ஃப்ரெஷ்ஷாலா கடைக்காது வெலையு கொஞ்சோ அதிகமாதா இருக்கு பெருசாலா எதிர்பாக்க முடியாது எப்போயா எதிர்பாக்கலா எப்போமேலா எதிர்பாக்க முடியாது சிஸ்டர் அப்பறோ சிஸ்டர் தம்பிங்கலா பசங்கலா ரொம்ப சுட் ட்டியா
அ ஆமாங்க இங்க என்னோட ரெண்டு கொழந்தைங்க சுத்தமா குரும்பே பண்ணமாட்டாங்க
ஆ ஓகே ஓகே அப்பறோ சிஸ்டர்
நீங்கதா சொல்லணு
இது எதுவு வொர்க் போறீங்ளா
ஆ என்ன சொன்னீங்க
எது ஒர்க் போறீங்ளா
இல்ல இல்ல இப்போதைக்கு நா ஹவுஸ் வைஃபாதா இருக்கங்க இனிமேல்தா ஒர்க் பண்ணுங்க
ஓகே ஓகே நானு எங்கயு வேலைக்குல்லா போல ஹவுஸ் ஒய்ஃப்தா எங்க காலைல இருந்து சாய்ந்தரோ வரிக்கு வீட்டு வேலையே கரெக்டா கொஞ்ச நேரக்கு ரெஸ்ட்டு இருக்க மாட்டுது
சேரி சேரிங்க
ம் அங்க பக்கத்துலயே கவுர்மெண்ட் ஸ்கூல்லா நறைய இருக்கா
இருக்குங்க எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்குதுங்க
ம் சாப்புல்லா அங்க வீட்டு பக்கத்துலயே பெரிய பெரிய கடைங்களா இருக்குமா இல்ல கொஞ்ச தூரோ போணுமா சிஸ்டர்
நீங்க கொஞ்சோ தூரோ போகணு
என்ன சிஸ்டர்
கொஞ்ச தூரோ போகணுன் சொன்னீங்க
கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா அப்டியா ஓகே ஓகே ம் பீச்சு பார்க்கு இதெல்லா பக்கத்துல இருக்கா
ஆ பார்க் இருக்குங்க பீச்லா இல்ல அந்த அளவுக்குலா இல்ல இது அவ்வளோக்குமே சிட்டிதானா
ஓகே ஓகே ஓகே நீங்க நான்வெஜு நல்லா செய்வீங்ளா வெஜு நல்லா செய்வீங்ளா ரெசிப்பி
ம்
என்னா சிஸ்டர்
நா நீங்தா இருக்கீங்க எனக்கு
அம்டியா எனக்கு அதேதா நான்வெஜு நல்லா வரு வெஜ் ஜூ நல்லா வரு ஆனா வெஜ்ஜு கூட கொஞ்ச என்னாங் சிஸ்டர்
இப்பறிந்து அவ்ளோக்கா செய்ய மாட்டே தம்பிக்கி செஞ்சி குடுக்கறதோட செரிங்க காலைல லன்ச் சி டிஃப்றென்ட்லா செஞ்சு குடுக்கணு ஸ்கூலுக் போம்போது
ஓகே ஓகே வீட்ல யார்லா சிஸ்டர் ருக்கீங்க
நானு எ ஹஸ்பண்ட் ரெண்டு கொழந்தைங்க
ஓகே ஓகே ஓகே
காலைல கொழந்தைக்கு என்னென்ன லன்ச் குடுத்து வுடுவீங்க டிஃபனுக்கு
டிஃபனுக்கு இங்கது இப்போதைக்கி இங்க கவுர்மெண்ட் ஸ்கூல்தா நல்லாருக்கு இப்போதைக்கிப் பிரைவேட்லா ரொம்ப ஒரு நுப்பதாயிரோ அதுக்கு மேலப் போகு சோ ஒரு ஃபிப்த்து வரைக்கு கவுர்மெண்ட் ஸ்கூல்லப் படிக்ட்டு கவுர்மெண்ட் ஸ்கூல்லதா அங்கதா சார் அவுங்க சாப்டுவாங்க
இல்லங்க கவுர்மெண்ட் ஸ்கூல்தா பெனிஃபிட் ஜாஸ்திங்க
ஆமா பெனிஃபிட்டுனு இல்ல எனக்கு ஆனா இங்கதா ரொம்ப புடிச்சிருக்கு நல்லாருக்கு எல்லாமே ஓகேதா பிரைவேட் மாரியேதா இருக்க அப்டியே
ஆ சரி சரிங்க
அதனால அங்க போயிருவாங்க சிஸ்டர் நானா சாய்ந்தர வந்து எதனா ஸ்நாக்ஸ் இந்தது வீட்லியே சுண்டலு மெயினு இந்தக் கடைல எதுவு வாய்ங்த் தர மாட் சிஸ்டர் வீட்லதா செஞ்சு குடுப்பே நெறைய
கடைல வாங்கறது எனக்கு செட் ஆகாது
டே மோஸ்ட்லி வந்துக் கடைல வந்து வாங்கிக் குடுக்க கூடாதுங்க கொழந்தைக்கி
ஹாம்மா சேரி சிஸ்டர் எனக்கு ஒ கொஞ்சோ ஒர்க் இருக்கு
ஆ சேரிங் சிஸ்டர் நாளைக்கீது பேச்லாங் ஏம்
ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர் தேங்க்ஸ் சிஸ்டர்
ஆ தேங்க்யூ